கம் தோழி
வணக்கம்
தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க
வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த விடுமுற காலங்கள்ல வந்து நீங்க எங்க போனீங்கன்றத தெரிஞ்சுக்கலாங்களா தோழி
ஆ கண்டிப்பா நாங்க விடுமுறைனாலே எங்கனாது போவோம் ஆனா இந்த விடுமுறை வந்து அ பாட்டி ஊருக்கு போயிட்டோ அது ஒரு கிராமம் அங்க வந்து திருவிழான்றதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு போனோம் அதுவே நல்லா இருந்தது அ ஊர் திருவிழா இந்த சாமி திருவிழா தா ஆமா ஆமா
அப்டிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா அங்க வந்து போனாலே எங்களுக்கு என்ன அதுல பிடி க்குன்னா அது ஒரு கிராமம் தா எங் பாட்டியோட வீடு அங்க எல்லாருமே இப்போ இந்த நகர்புறங் போய் எல்லாரும் தனித்தனியா வீடு இருக்குறாங்க இந்த மாரி திருவிழா டைம்ல எல்லாரும் ஒண்ணு சேரும்போது து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மேரிதா இந்த ஆம்மா
சந்தோஷமா சா சமையல் செஞ்சு சாப்ட்டு என புது புது ஆடைகள் அணிஞ்சு இல்லிங்களா
ஆமா
ம் என்ன செய்வாங்க திருவிழால அங்க
அ திருவிழால காலயில கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அதுக்கப்றம் எல்லாருமே சேந்தா சமைப்பாங்க அதாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேந்துதா அதாது ஹெல்ப் பண்றதெல்லா நாங்க ஆண்களே வந்து பிரியாணி செய்வாங்க எல்லாருக்குமே சேந்து இந்த மட்டன் பிரியாணி அந்த மாரிலாம் செய்வாங்க ப்போது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும்
ந்து நீங்க சாப்பிட கூடாதுல்ல
இல்ல கோயில்ல இல்ல நாங்க வீட்ல தான் செய்வோம்
இல்ல இப்போ வந்து சில நாள்கள்னு இருக்கும்ல அப்போ வந்து சாப்ட கூடாதுல்ல அந்த மாரி ஒண்ணும் கெடையாதுங்ளா
அ அ அந்த மேரி இல்ல எங்ளோட இதுல அதனால வீட் ட்ல தா செய்வோம்னாங்க இது மாதா திருவிழா மாதா கோயில் அதனால ந்து நாங்க அதுதா வீட்ல செய்வோம் நீங்க சொல்றது வந்து அ அ குலதெய்வம் அந்த மாரி சொல்றீங்க கரெக்டுங்களா ஆ அந்த மாரி இல்ல இது அ இ து வந்து நாங்க வீட்லயே எல்லாருமே சேந்து செய்யறது அதும் எ எட் ப்பியுமே தனியா செஞ்சுட்டு இருப்போம் நம்ளுக்கே ஒரு மாரி இருக்கும் எல்லாரும் சேந்து செய்யும் போது எல்லாரும் ஒன்னா ஒக்காந்து சாப்டும் போது
ளிர்ச்சியா இருக்கும் அது ம்
அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமே சொல்லா அந்த மாரி
ப்ப அது திருவிழானா எப்டி நடத்துவாங்க
ஆ திருவிழானா அது ஒரு பத்து நாள் பதிமூணு நாள் அதுக்கான அந்த ஆ ய்த்தம் மாரி டெய்லியுமே ஒரு ஒரு அ தெரு மக்களும் வந்து அத வந்து சிறப்பிக்கணும் அந்த மாதிரி கோயில்ல வந்து அத அப்ப ப ப
ங்கேன்னு கேக்குறேன்
அதாது எப்டின்னா கோயில்ல அது திருப்பலின்னு சொல்லுவாங்க எங்க இதுல ஒரு அ அது ஒரு ஜெபம் மாதிரி இருக்கும் ஜெபம் கூட மாதிரி அந்த மாரி ஒ ரு ஒரு மக்களுமே ஒரு ஒரு ஏரியா மக்களுமே அத பண்ணுவாங்க அத பன்னெண்டு நாள் வரிக் க்கு முடிச்சிருவாங்க எல்லாருமே முடிச்சுட்டு அந்த பதிமூணாது நாள் ஆமா அ பதிமூணாவது நாள் தான் திருவிழா வைப்பாங்க அது ரொம்ப கொஞ்சம் நல்லா வந்து ஒரு க்ராண்டா இருக்கும் எல்லா எல்லா ஊர் மக்களும் வருவாங்க அப்புறம் வெளியில இருக்கிறவங்க விருந்தாளிங்க எல்லாருமே வருவாங்க அது மா பிரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அ அதுக்கப்றோ சாப் பால்லாம் சாப் அப்ற மாலை நேரங்கள்ல பாத்தன்னா த இதெல்லாம் நாடகோ ல்லாம் நடத்துவாங்க
ம் ஆட்டம் பாட்டம் ஆ ஆ ஆ
கோ யார் வேணா போய் இதுல டான்ஸ்லா ஆடலா பாட்டு பாடலா அத் மாரி நாடகம்ல்லா போடுவாங்க ரொம்ப நல்லாருக்கும் அந்த அது வர்ஷத்துக் க்கு ஒரு டைம் தா நடக்கோ அந்த மே மாதங்கள்ல நடக்கோ அதனாலயே வந்து வெளியூர்ல இருக்குறவங்க எல்லாருமே வருவாங்க அந்த அந்த டைம் அ அ திருக்கோயிலூர் திரு அந்த சைட் ல திருவண்ணாமலை ஆமா அந்த பக்கோ ஆ திருவண்ணாமலை அது மார்ருக்கோ அது கொஞ்சோ ஒரு சந்தோஷ்மான ஒரு நிகழ்வா இருக்கோ அந்த ஒரு நாள் பதிமூணாந்தேதி இந்த மே பதிமூணு அதனால எ எல்லாருமே ஒண்ணு சேரம் பொழுது அங்க ஒரு சந்தோஷ தானே இருக்கும் எப்பியுமே அது ஒரு நல்லாருக்கோ அந்மாரி நீங்க திருவிழாக்ல்லா போய்ருக்கிங்ளா உங்ளோட திருவிழால்லா எப்
எங்கள்து வந்து ஊரு திருவிழா மாரிதா நடக்கும் அது வந்து எங்க இது வந்து வேற ஒரு கொடி ஏத்துறது சாப்பாடு போடுவாங்க வரி அ வரி குடுத்து சாப்பாடு போடுவாங்க எல்லாரு வீட்டுக்கு அது வந்து வர்ஷ்ஷத்ல ஒரு நாள் ஜனவரி மாசோ வந்து நடத்துவாங்க எப்புடின்னா அது ஒரு கிராமோ ஊருக் கு வந்து எல்லாரு இப்ப நகரத்துக்கு வந்தனால அதே மாரிதா எல்லாரு வர்ஷ்ஷத்துக் ஒரு தடவ ஒண்ணு கூடுவாங்க இந்த பொங்கல் நேரோ வரும்ல அப்போ வந்து அதை பாத்து கணக் பண்ணி வெப்பாங்க அஞ்சு ஆறு நாள் லீவு அப்ப எல்லா மக்களு வருவாங்க அது டிக்கெட் கெடைக்காம ஊர்க்கு போவ ரொம்ப கஷ்டப்படுவோ ரொம்ப நல்லாருக்கும் அது ஒர் நாளைக்கு முன்னாடி வந்து யான வரும் ஒரு ஊரு ஃபுல்லா சின்ன கிராமோந்தா ஒரு கிராமத் ஒரு நூறு நூத்தம்பது வீடு இருக்குன் வெச்சுக்கோங்ளே வரும் யான அதுக்கு மேல வந்து ஏலோ விடுவாங்க யார் அதுல உக்காரணு அப்புடீன்னு அந்த ஏலோ விட்டு அதுல உக்காரவங்ளுக் வந்து இவ்ளோ அ காசு அப்டின்ற மாரி சொல்லி மொதல் எ லம் ரெண்டாவது ஏலம் அப்டின்னு சொல்லி அதுல உக்காருவாங்க அதுக் கப்றோ வந்து கொடிய தூக்கிக்கிட்டு ஊர் ஃபுல்லா போய்ட்டு இது பான்ட்டு மறுநாள் வந்து சாப்பாடு வந்து எல்லார்க்கு போடுவாங்க அதே மாரி பாட்டுக் கச்சேரி நடத்துவாங்க அதுக்கப்றோ போட்டிகள் பிள்ளைங்கள்க்கு போட்டி பரிசு குடுக்கறது இந்த மார்லா செய்வாங்க ரொம்ப நல்லாருக்கும் அது
ஒ ஓ கண்டிப்பா இதே மேரி எங்களுக்கோ நடக்கும் இந்த போட்டி எல்லா வெப்பாங்க எல்லாமே செய்வாங்க அதுல என்னன்னா நா சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலர்ந்தே இந்த கடத்தேருவு வந்து எங்க வீட்டு ஏன்னா எங்கள்து வந்து மெயின்ல தா இருன்ச் ருக்கும் அங்க ஆ ரோட்ல தா ஃபுல்லா கடைகள் இருக்கோ அங்க நா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த கட தெருவுலே தா இருப்பனே ஆ வாங்குறனோ இல்லயோ சும்மாவே நின்னு பாத்துட்டுருப்பே அதுல இந்த விளையாட்டு இதெல்லா இருக்கும் பாருங்க அந்த ஆ அந்த ராட் னோ சுத்தறது அதுலல்லா வந்து நா வெளயாடிக்கிட்டே இருப்பே அவரு வந்து அவரு ஒரு ஆள் தா அந்த கிராமத்துக்கு வர்றவர்ரு அவரு வந்து என்ன சின்ன வய்ஸ்லந்தே பாப்பாரு ஏனா நா அவுருக்கு வந்து நெறய சம்பாரிச்சு குடுத்துருக்கனே சொல்லா ஏனா அவ்ளோ நேரோ அதுல வெளாடிகிட்ருப்பே ஆ இப்போ நானே பெருசாய்ட்டு என்னோட பசங்ள வெளையாட வைக்கும்போது அவரு கேட்டாரு இந்த தடவ இதலா நீதா விளாடிகிட்ருந்தம்மா இப்பு ஒன்னோட பசங்க வந்து விளையாடுறாங்ளான்னு அந்த மாறி ஆய்டுச்சு ஆமா அதுலியேதா இருக்கான் காலைல இருந்து ஆ சாய்ந்திரோ வரைக்கு பாத் தீங்னா அதுலியேதா விளையாடிகிட்ருப்ப நானு ஆமா காசு வாங்கிட்டு வாங்கிட்டு அது ஒரு ஆர்வமா இருக்கு அந்த அந்த குழந்தை பருவத்துல ஆமா ஆனா இப்ப இருக்குற கொழந்தைங்லா பாருங்ள ஃபோனேதா வச்சுக்கிட்ருக்காங்க போய் விளையாடுங்கன்னா கூட விளையாட மாட்றாங்க அந்த மாரி கஷ்டமா இருக்குது அவுங்குள வெளிய போய் ஆமா அவுங்குள வெளிய தள்ளி நம்ம வெளையாட வைக்கிறதே கஷ் டமான ஒன்னா இருக்குது
நாளா ரொம்பா ஆசப்படுவ இந்த ராட்னம் ஊஞ்சாவ நா வெளாடமோது ஒரூவா ரெண்ட்ரூவான் நெனைக்கிற
ஓ
மெய்னா ரொம்ப நல்லா இருக்கு
நாங்க விளையாடும்போது அஞ்சு ருபா அதுனால வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வெளையாடிகிட்ருப்போ ஆனா இப்போ ஆ ஒரு டாய்
சுத்துவாங்க
ஆமா
ம்
ஒரு டாய்ஸ்னா கூடோ வாங்கும் போது எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கனா ஆ எதாது ஒன்னு உபயோகமா இருந்தா வாங்கு இல்லனா வாங்காத அ அந்த ஒரு டாய்ஸ் வாங்குறதுக்கு நா அவ்ளோ கெஞ்சுவ அத வாங்கி குடுங்க வாங்கி குடு ஆனா அது அது மீறி அவ்ங்க வாய்ங் குடுக்குமோது அதுல ஒரு சந்தோஷோ இருக்கு ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க பாருங்ள கேக்குறதெலா வாங்கி குடுத்துர்றோ ஆனா வந்து அதோட அரும தெரி ஆமா ஒடனே ஒடச்சி போட்றாங்க உன்னொன்னு வேணு அ தோட அந்த பணத்தோட அரும அவுங்ளுக் தெரிலியோ என்னமோ தெரியில
அது கண்டிப்பா அவ்ங்க பாட்டுக்கு எடுக்குறாங்க ஒடைக்கிறாங்க விளாடுறாங்க தூக்கி போட்டுறாங்க நம்மதா சொல்ல வேண்டிதா இரு க்கு இவ்ளோ காஸ் குடுத்து வாங்கிருக்குமே வாங்கிருக்குமேன்னு அவ்ங்க அத பத்தி யோசிக்றது கூடோ கெடையாது இல்லைங்ளா
ஆமா அதுனாலே வந்து இந்த குழந்தைகள் வந்து கா அந்த காசோட அரும வந்து கண்டிப்பா தெரியணு அது இது மட்டு இல்ல எல்லாத்துக்குமே தெரியணு அவுங்ளுக்கு
கண்டிப்பா ஒருவா சம்பாரிக்கனா கஷ்டமா இருக்குல்ல அத தெரிஞ்சுக்கிட்டாதா நாளைக்கு அவுங்குளு செலவு பண்ணமோது தெரியு அவுங்குளுக்கு
ஆமா ஒரு வேல சாப்பாடுன்றது வர தே பெரிய விஷியோ நமக்கு ஏனா நம்ம ஒழச்சா மட்டுந்தான் சாப்பாடு
கண்டிப்பா யாரு சும்மா இருந்தா காஸ் குடுக்க போறதில்லயே இல்லைங்ளா
ஆமா ஆமா அதுனால இந்த இதுதான் என்னோட குழந்தைக வந்து ஐயோ அவங்க வந்து இந்த டாய்ஸ் வாங்கறதுலருந்து அவுங்கள எப்டியாவது வரணுன்னுதா அந்த திருவிழா ஃபுல்லா பண்ணிட்டுருந்தே ஏன்னா அந்த ஓ அதுமே நான் இருக்கும்போதல்லாம் ஐம்பது ரூவா அறுவது ரூபா தான் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இருநூத்திஐம்பது ரூபாய்கு மேல
ஆமா எப்டியு போட் ங்கன்னா பிள்ளைங்க அடம்பிடிச்சு வாங்கிருவாங்கன்னு அவுங்களுக்கு தெரியு அந்த காரணத் னால தான் அவுங்க விக்கிறாங்க இல்லைங்ளா கரெக்டா பிள்ளைங்க இப்போ நம்ம எங்கேயோ போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் போற வழியில பாருங்க முக்கியமா புள்ளைங்க அட்ராக்ட் ஆற மாரி பொருட்கள் தான் நறைய வச்சிருப்பாங்க
ஆமா
வேன்னாம் அப்போதா பெரியவுங்க வந்து அடம் புடிச்சா வாங்கி குடுப்பாங்கன்னு அவுங்களுக்கு தெரியு
கண்டிப்பா
அதனால ம் இப்ப நம்ம நாலு பேரோட போகும் போது வேறணா இல்லது அவுங்க பிள்ளைங்களுக்கு அவுங்க வாங்கி குடுக்கும் போது இப்ப நம்ம வாங்கி குடுக்கலன்னா அந்த இடத்துல நம்ம அசிங் பட்ற மாரி தெரியும் ஐயயோ நம்மளால ஒரு பொருள் வாங்கி குடுக்க முடியலையோ நம்ம பிள்ளகி அப்டின்ற மாரி ஆகுதுல்ல
ஆமா
ம் அதுனால நம்ம வந்து அவுங் ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு சிந்திச்சு பண்ண வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா அப்ப இப்ப வர கொழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம
திட்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோ சேரி பயந்துட்டு அப்டியே இது பண்ணிருவோ இப்ப உள்ள புள்ளைங்க கெடயாது அடம் பிடிக்கிறாங்க எனக்கு கண்டிப்பா வேணும் வாங்கி குடுங்க அப்டின்ற மாரி பெற்றோர்கள எப்டியாச்சு துன்புறுத்தி வாங்கிறாங்க இல்லைங்ளா
ஆமா ஆனா எப்டினாலு கொழந்தைக் நம்ம சொல்லிதான் வளர்க்கணு வேற வழி இல்ல அந்த மாரி ஒரு கட்
கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க்குது அருமே
ஆமா